முனீஸ் மோனிஸ்
ஆ சொல்லுங்க சொல்லுங்க இருக்க
ஆ ஆ என்ன பண்றீங்க மோனிஷ்
நானா இ இப்பதா கொஞ்சோ சாப்ட்ட சாப்ட்டு கொஞ்ச நேரோ உக்காந்துருக்க
உக்காந்துருக்கீங்களா சேரிங்க சும்மா ஃப்ரீயா இருந்தனா நானு சும்மாதாங்க இருக்க சரி ஃப்ரீயா இருந்தேனா அ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இன்னைக்கு மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க
அப்டியா
ஆ
ஏன் திடீர்னு எதாது பெறந்த நாளுங்களா உங்களுக்கு
இல்ல இன்னைக்கு வந்து ஒரு மெமரபில்லான டேங்களா ஆ நாங்க ஆ ஆமாங்க நாங்க
அப்படியன்னா ஆ
எங்களுக்கு ஒரு ட்ரிப்பு கூட்டி எங்கள வந்து ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போனாங்க காலேஜ்ல
சேரி சேரி
அந்த டிரிப்
அப்படியா அங்க எங்க போனீங்க ஆ
பேசிட்டு இருந்தோ திடீர்னு உங்களோட நடந்து போனோ அங்க வந்து கொஞ்சோ நெறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லா வச்சாங்களா அத பத்தி கொஞ்சோ பேசிட்டு இருந்தோ சி உங்ககிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலா கொஞ்சோ பகிர்ந்துகலா அப்டி சொல்லி கால் பண்ண
சேரி சேரி
அ ஆனைக்கட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க அது வந்து எப்டின்னா அ கேக்குதுங்களா
ஆ ஆனைக்கட்டி ஆ ஆனைக்கட்டிங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அ எங்களுக்கு வந்து எப்டின்னாங்க ஆ நாங்க இப்ப அ எம் பி ஏ படிக்கிறோனா அதுல ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் நாங்க ஜாயின் பன் றோ இல்லைங்ளா நியூவா நியூவா ஜாயின் பண்ணும்போது நாங்களா பிரெஷரா இருக்கோ இல்லயா அதனால எங்களுக் கொரு அ எக்பீரியன்ஸ் ஒரு மேச்சிங் வறதுக்காக எல்லாத்தயு வெளிய ட்ரிப் கூட்டிட்டு போவாங்க ஒரு செவன் டேஸ் பட் அந்த செவன் டேஸ் எப்டி கூட்டிட் போவாங்கன்னா ஃபுல்லாவே அ இப்ப படிப்பு ஓரியன்ட்டா கூட்டிட்டு போவாங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸு இருக்கு அதுல
ஆ செரி செரி
ஆ அதோட பேரு வந்து பிரபோதனா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க
பிரபோதன்னாவா புதுசா இருக்குங்களே
ஆ ஆமாங்க இது வந்து ஒரு செமினார் மாரியு வச்சுக்லா ஆனா செமினார் கெடையாது அந்த மாரி ஒரு பேர் வெச்சு க்குவாங்கன்னு வச்சுக்கோங்களே பிரபோதனா அதோட பேரு அ அது கூட்டிட் போனாங்கன்னா இப்ப செவன் டேஸ்னா கேம்ப் தா ஃபுல்லாவே கேம்ப் தா செவன் டேஸு கேம்ப் தா அப்பறோ ரூம்ல்லா புக் பண்ணிருப்பாங்க அ இப்ப ஃபர்ஸ்ட் டே நாங்க போனோனா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு கேம்ப்ல விட்டுருவாங்க ஆ அந்த கேம்ப்ல வந்துட் டு க கேம்ப்க்கு போய்ட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு அ அன்னைக்கு நை ட்டு வந்து கேம்ப் ஃபயரிங் போடுவாங்க கேம்ப் ஃபயர் தெரியு இல்லைங்ளா உங்களுக்லா
ஆமா பார்றா ஆ ஆ ந நல்லா இருக்குமே செமையா
ஆ கண்டிப்பாங்க அ அ ஆ என்டர்டெய்ன்மெண்டா இருக்கு எல்லா பாடுவாங்க ஆடுவாங்க ஆ அந்த மாதிரி இருக்கு ஆ எங்களுக்குலா நாங்களா எப்டினா ஒருத்தரு ஒருவா ஒரு இப்ப ஒரு பாட்டு முடியுதுன்னா அந்த முடிஞ்ச எழுத்துல இருந்து இன்னொருத்தர் பாட்னு
ஓ இது நல்லா இருக்கு இது நாங்க ஆ இந்த கேம்க்கு வந்து நாங்க சின்ன வயசுல பாத்தீங்கனா ஸ்கூல் படிக்கிறப்ப இத வந்து அடிக்கடி வெளாடவோ வச்சுக்கங்ளே
ஆ அப்டிங்களா அந்த மாரி வந்து இத வந்து நாங்க கேம்ப் ஃபயர்ல செஞ்சோ கேம்ப் ல வந்து அதுல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரு இருக்கமா எல்லா சிங்கர்ஸ்லா வேற இருக்காங்க அதுல அதனால கொஞ்சோ நல்லா ஆ ஆமா கொஞ்சோ நல்லா இருக்கு அப்றோ அ நல்லா பாடிட்டு அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிரு திருப்பி அடுத் த்த நாள் காலைல எந்திரிச்சோனே ஆக்டிவிட்டிஸ் வெப்பாங்க அது எப்டின்னா ஒரு ஹைட்டான ஒரு எடத்துல நிக்க வெச்சிருவாங் க அதுல வந்து ஒரு ரோப் ப்ப நம்மளோட அ மேல கட்டிட்டு அங்கருந்து கீழ வர்னு
ஆ சொல்லுங்க
அங்க இருந்து கீழே வர்னு அந்த ரோப்பலியா கை த்துல மாட்டி உட்டு கீழே சரக்கிள் மாரி வருவாங்கனு வச்சுக்கோங்ளே
சேரி சேரி ஆ அது ரொம்ப அதா அதா ரொம்ப த்ரில்லா இருக்குமே வேறது அவ்ளோ தூரனா அப்ப அ எனக்குலா உயரனா பயோ
ஐயோ கண்டிப்பாங்க செம்மையா இருக்கு நீங்க திரில்லுன்னு சொல்றீங்க அது அ இந்த இடத்துக்கு போய் நின் னிங்க வச்சுக்கோங்கள நாலா எனக்கு ஃபஸ்ட் நிக்கவச்சப்ப நா ஆ ஒருத்த இப்ப ஒருத்தர் முன்னாடி போறான்னா நா அவுங்க பின்னாடி பின்னாடி போய் போய் ஒழிஞ்சுக்கிட்டே அந்த பயத்திலேயே அதுக்கப்றோ எப்டியா இருந்தாலு எல்லாருமே போய் தா ஆகணு யாரையு போகாம எல்லா விட மாட்டாங்க அப்றோ லாஸ்ட்டா ரோப் எல்லா போட்டு விட்டு சும்மா அங்க இருந்து தள்ளி வுட்டாங்க பாருங்க ஐயோ கத்துன்ன கத்து ஆ செம்ம கத்துங்க அப்றோ அந்த ஆக்டிவிட்டிஸ் அய்யோ ஆ அது வந்து அப்ப அந்த டைம்ல நம்மளுக்கு பயோ தெரியல ஏன்னு கேளுங்களே ஏனா நம்ளுக்குதா சேஃப்டி நெறைய போட்டிருக்காங்க இல்லயா
ஓ ஆஸ் பரவால பரவாயில்ல ஆ
அதனால எனக்கு பயோ தெரியல ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணே ஆனா அ செம்மையா கத்துனே அந்த டைம்ல வந்து நா என்னோட ஃப்ரெண்டு பேரை சொல்லி கத்துனே ஆ கத் திட்டு கரெக்டா வந்தோ அப்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சுது அப்றோ செமினாரு செமினார் எடுக்க சொல்லுவாங்க ஆ ஆ செமினார் எடுத்தோ ஒரு நாள் வந்து ஃபுல்லா செமினார்ல போவும் ஆ ஒரு நாள் ஃபுல்லா கிரியேட்டிவிட்டி பண்ண சொல்லுவாங்க ஒரு நாள் ஃபுல்லா மைனிங் அந்த மாரி பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொ ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களே
சேரி சேரி பரவாயில்ல ஆ ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்கு அங்க
என்ஜாய்மெண்ட்லயே இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்றோ காலைல்லா நம்ம யோகா செய்யனு ஒன் ஹவர் யோகா செ செய்யணு ஃபுட்டு செம்மையா இருக்குங்க நீங்க யோசிச் பாருங்க ஆணை கட்டியே செம்மையா இருக்கு ஆணைக்கட்டி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தா ஒரு கேம்ப்
ஆ அது ஆணை கட்டிங்குறது அது எங்கங்க இருக் கு எந்த நம்ப ஸ்டேட்டா இல்ல வேற ஸ்டேட்டா
அ நம்ம ஸ்டேட்டு தா கோயம்புத்தூர் சைட் தாங்க இருக்கே ஆணை கட்
கோயம்புத்தூர் சைடா அப்றோ கோயம்பத்தூர்னா பக்கத்துல கேரளா
ஆமா ஆமா நா படிச்சதே அப்றோ கேரளா பார்டர் தானங்க காலேஜு
அப்டிங்களா
ஆ ஆமா ஆமா அ அங்கதா எம் பி ஏ படிச்சங்க மாஸ்டர் ஆப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சங்க ஆ எம் பி ஏ எல்லா முடிச்சுட்டேங்க
சேரி சேரி எம் பி ஏ முடிச்சுட்டு சும்மா இருக்கிங்க வீட்ல
எம் பி ஏ ஆமாங்க அப்றோ என்ன பண்றது கோ எங்க போனாலு ஒ ஹெல்த் இஷ்யூ ஆயிருதுங்க இப்ப எனக்கு அதிகமா
அப்டியா ஆ ஆ
ஆ அதனால அதனால வேலையு ஒன்னு எனக்கு செட் ஆக மாட்டேங்கிது படிச்ச படிப்புக்கு
சேர் வேல செட்டாவலியா நீங்க வேலைக்கு போகலியா
இல்ல வேல செட் ஆவல வேலைக்கு போலென் சொல்ல முடியாது வேல செட் ஆக மாட்டேங்கிது
சேரி சேரி
ஆவ் எனக்கு டைமிங் செட் ஆவலங்க இப்ப நா ஒரு எடத்துக்கு வேலைக்கு போறேன்னா எனக்கு இங்க இருந்து அ நம்ம எங்க ஊருக்குள்ள எல்லா எனக்கு வேல கிடையாது நா போகணுனா இங்கிருந்து பஸ் ஏறிதா ஒன் ஹவர் ஒன் அண்டாஃப் அவர் டிராவல் பண்ணிதா போணோ
ஏங்க அது வேல செட் ஆவுல்னா ஆஹா வேல செட்டாவ்ல்னா அதுக்கு என்ன வந்து உங்குளுக்கு நாலு மண் நேரோ வேல குடுத்துட்டு ஆ இந்தாங்க தம் போங்கம்மா அப்புடி சொல்லுவாங்க எ எங்கே போனாலோ வேல எட்டு மணி நேரந்தா
இல்ல எட்டு நா டய்மிங் அந்த டை நேர டைமிங் பத்தி சொல்ல நா சொல்றது வந்து எனக்கு பஸ் டிராவல் டைமிங் அதிகமா இருக்கு அது எனக்கு செட் ஆக மாட்டேங்கிது இப்ப ஒரு பக்கமா எங்கூர் ல வேல இல்லிங்ளே எங் ஊரு அவ்ளோ பெரிய டவுன் கெடையாது இது கிராமோ தானங்க கிராமத் துல என்ன வேல காட்டு வேலதா அதிகமா இருக்கு நம்ப டவுன்க்கு போனா தா நம்ப நெனைக் கிற மாதிரி சேல்ரி வாங்க முடியு நம்ம நெனைக்கிற மாதிரி ஒர்க்கு இருக்கோ ஆ எனக் கு பஸ்சே ஒன்னண்டாஃப் அவர்னா யோஸ்சி பாருங்க காலையில ஒன்னண்டாஃப் அவர் சாய்ந்ரோ ஒன்னண்டாஃப் அவர் இதுலியே த்ரீ ஹவர்ஸ் போயிருது அப்பறோ அங்க இருந்து வந்தா டயாட்னஸ்ஸுல எப்படா சாமி படுப்போ அந்த மாதிரிதா தோணுது
செரி செரிங்க ஆமா ஆமா அப்பய யம டைம் பாக்குனுமுல்ல
ஆ ஆமாங்க அப்றோ அந்த அங்க வந்து ஆனைக்கட்டில வந்து அப்றோ ஃபுட்டல்லா செம்மையா இருக்குங்க ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு விதமான ஃபுட்டு வெரைட்டி வெரைட்டியா நூடுல்ஸு சப்பாத் தி சப்பாத்திக்கு டிஃப்ரென்ஸா டிஃப்ரெண்டான இது சமை
நீங்க சொல்றப்பே கொஞ்ச நல்லாதா இருக்கமாட்டுக்கே
அயோ அ அது வந்து எப்டினா ஒரு ஒண்ட்ருஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க நெஞ்சமாலுமே என்னோட ஆ காலேஜு லைஃப்ல வந்து அதுவு ஏற்காடுக்கு ஒரு டைம் கூட்டு போனாங்க ஆ இது ரெண்டு கொஞ்சோ மெமரபில் ஏற்காடு மீன்ஸ் ஏற்காடுக்கு வந்து நாங்க ட்ரிப்பா போகல அது வந்து ஒரு ஒரு டீ பேஃக்ட்ரி சுத்தி பாக்க போனோ அ டீ தூள் ட்ருக்கு இல்லைங்ளா
என்ன டீ தூளுங்க
ஆ அதுவு அது ஏற்காட்ல தா எனக்கு பேரு மறந்துருச்சி ஆ ஏற் காட்ல வந்து ஒரு டீ தூள் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிட்போனாங்க அது வந்து இன்ம்போட் பண்ற ஃபேக்ட்ரி அ இங்க ந்து வெளிநாட்டுக்குதா குடுக்கறாங்க அது போயிட்டு அந்த எலைய பறிச்சு அந்த எலைய காய வெச்சி அது எப்டி ட்ரை பண்ணி என்னாப் பண்றாங்க அப்டின்றது அந்த ஒரு நாள் ஃபுல்லா அது அந்த டீத்தூள் ஃபேக்ட்ரிக்கு ஒரு ரைஸ் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிட் போனாங்க ஆ ரைஸ் ஃபேக்ட்ரில வந்து எப்டி நெல்லா வாங்கி எப்டி அத ஆ அந்த தவுடு அந்த இதெலா எடுத்து எப்டி ப்ராசஸ் பண்றாங்க ஏனா நா ந பிஸ்னஸ் தானேங்க அ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே அதனால ஒரு பிஸ்னஸ் பண்ணுனா இது இதெலா எப்டி பண்ணுவாங்க எப்டியெல்லா வேல செய்வாங்க என்ன மாதிரி வேலைகள் இருக்கும் இதுல என்னென்ன கைண்ட் ஆஃப் ஒர்க்யிருக்கு இந்த மாதிர்ல்லாம் அது ஒரு டைம் கூட்டிட் போனாங்க
செரி செரிங்க
அதனால இன்னிக்கி இத பத்திலா கொஞ்சோ நறையா பேசிட்ருந்தோம் ஃப்ரொண்ட்ஸோட எனக்கு திடீர்னு உங்க ஞாபகம் வந்துடுச்சு செரி உங்ககிட்ட இதெல்லாம் நம்ப டிஸ்கஸ் பண்லாம் அப்டின் சொல்லிட்டு ஆ அது ஃப்ரெண்ட்ஸ்லா இன்னிக்கி இன்னிக்கிதான் அந்த நாலா வேற அதுவு அந் த ஆ இன்னிக் ஆ இன்னிக்கு காலைல தான் கரெக்டா நாங்க அந்த ரோப்புல போனதெல்லாம் இன்னிக் கி காலையில தா நடந்தது அதல்லாம் வேற சொல்லிட்டு இன்னிக்கு ஒரே காமெடி வேறெங்க அதுக்கு வேற எல்லா சண்ட பண்ணிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு அதெல்லா ஒரு மறக்கவே முடியாது இல்லைங்களா சரி அதுக்குதான் கால் பண்ணங்க
சேரி சேரிங்க வேற எங்கயும் போலியா நீங்க
வேற அப்பதிக்கி காலேஜ்ல கூட்டு போனத அந்த ரெண்டு இடத்துக்கு மட்டு தான் கூட்டு போனாங்க அதுக்கப்புறோம் ஒரு டைம் மலேசியா கூட்டுக்போனாங்க நா அத உங்ளுக்கு இன்னொரு இன்னொரு நாள் கால் பண்ணா சொல்றங்க
சேரி சேரி மலேசியாவும் போயிருக்கீங்ளா
மலேசியா கூட்டு போனாங் பட் நாங்க போல அது ஒரு பெரிய கத அதுவுங நா உங்களுக்கு சொல்றே ஒரு நா இல்ல அது உங்களுக்கு ஒரு நாள் நா கால் பண்ணுபோது சொல்றேங்க
சேரி சேரி நா வந்து நானு போயிருக்கேன் அனா நா பாத்தீங்கன்னா நம்ப இது இந்த மாரியெல்லாம் போல நா வந்து வேற ஸ்டேட்லதான் போயிருக்கேன்
ஓ சேரிங்க சேரிங்க
ஆமாங்க வேற ஸ்டேட் தான் போயிருக்கன் அது காலேஜ் மேல இருந்தான் கூட்டு போனாங்க அதுவும் எப்ப கூட்டு போனாங்க நாங்க செகண்ட் இயர் படிக்கிறப்ப கூட்டு போனாங்க
பரவாயில்லங்க நீங்க வேற ஸ்டேட்டுக்குலாம் போயிட்டு வன்ட்டீங்க நாங்க வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் போலங்க டிஸ் டிக்குள்ளயே தான் சுத்துனோ
ஓ அப்படியா
ஆமாங்க வேற ஸ்டேட்டுக்கு போ வேற ஸ்டேட்னா வேற கண்ட்ரி கூப்பிட்டு போனாங்க மலேசியா கூப்பிட்டு போனாங்க பட் மலேசியா நாங்க போகல அது கொஞ்சோம் ப்ரெண்ட்ஸ்லா இருந்தாங்களா ஒருத்தவ வர முடிஞ்ச்சு இன்னொருத்தரலா வர முடில ஒருத்தர விட்டுட்டு போறதுக்கு இன்னொருத்தருக்கு மனசு இல்ல அதனால அஞ்சு பேருமே சேந்து செரி போக வேணா நம்ப இங்கயே இருந்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு போகல ஆ சேரிங்க
சேரிங்க நா பண்றன் திரும்ப நாளைக்கு பண்ற கொஞ்ச வெளியில வேல இருக்கு வேல முடிச்
ஆ ஓகேங்க